ஹலோ ஓ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா நா சாப்ட்டு ரெஸ்ட் எடுத் திட்ருக்கே நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஆ என்ன சாப்ட்டே ஆ ஆம்லெட் சரி சரி நீங்க என்ன சாப்பிட்டீங்க நான் முருங்கக்கா சாம்பார் தேங்கா பொரியல் அவ்ளவுதா பாப்பா என்ன பண் ஆமா பாப்பா என்ன பண்ணறங்க செரி மாமா தூங்கலையா சேரி சேரி சேரி ஆ வேலைக் போயாச்சு உங்க ஊர்ல மழையா ம் எங்க ஊர்ல ஒரு பத்து நிமிஷோ மழ வந்தது தட்டு தட்டுன்னு தட்டிச்சு ம் செரியா வெயில் அவ்ளோ வெயில் அடிச்சுது திடீர்னு மோடம் போடுது திடீர்னு பத்து நிமிஷம் சரியான மழ அப்புறோ அப்படியே நின்றுச்சு இன்னைக்கா இப்ப மதியான ஒரு மணிக்கு ஒரு ரெண்டு மணிக்கு அதுக்குள்ள துணியல்லா எடு ம் என்ன நீ வாங்கி போட்ட மீன் எல்லா எப்படி இருக்கு அந்த மீன்லா அப்டியேதான் இருக்குது உம் ஒன்னு வளர்ந்த பாடும்யில்லா வளரவும் மாட்டிங்குது குட்டியும் போட மாட்டேங்குது உம் அப்படியே இருக்கு முட்ட முட்ட வெச்சு‌ நிக்கிமே அந்த பச்ச களர் மீன் அதான் தனியா எடுத்து போட்டு செத்து போச்சே ஆமா அது இப்ப அதுலே இருந்திருந்தா கூட‌ உயிரோட சுத்திட்ற் இருந்துருக்கும் ஓன் பேச்ச‌‌ கேட்டு எடுத்து‌ பேட்டு ஆ ஆ இப் இப்ப இந்த மீன் இருக்குல்ல தொட்டியில அந்த மீன் கூடு கப்பீஸ் போட்டா நல்லா கடிச்சு வெச்சிறும் அதனால இது இருக்கிற மீன் இரு இருக்கட்டும்னு விட்டுட்டேன் உன் மீன்ல குட்டி போட்டுரு ச்ச
எங்க மீன் போவா தாய் மொழி செத்து போச்சு தந்தை மொழியும் செத்து போச்சு நேத்து
அது போட்ட பத்து குட்டிகதான் இருக்கு கப்பிஸ்ஸு கப்பிஸ் இருக்கு கப்பிஸ் போனது போக மிச்சம் ஒரு அவ்ளோதான் இருக்கா இந்த மாசம் குட்டி போடலையா
குட்டி போட்டுச்சு எடையில நானு தனியா எடுத்து பிரிச்சு வச்சேன்
ம் ம் ம் ம் ம் ஐயையோ தனியா பிரிச்சு போட்டுவுட்டிய அ ஓஹோ அத பாத்துட்டே இருக்கணும் பாத்துட்டே எடுத்து
உம் ரெண்டு மணி நேரம் படுத் தூங்
அதுக்கும் பசிக்கும்ல உம் அது ஒண்ணுதான் பெருசா இருக்கு எல்லாமே குட்டிய இருக்கு அவங்ளோட பேரு இருக்காங்ளா ம் இல் அதலா குட்டி குட்டியா இருக்கு பேரு சேர் சேரி யு கொஞ்ச பெருசசானாதா போடு ஒரே ஒரு மீன் தா இருக்கு மித்ததெல்லா போச்சு பெரிய மீனு சார்க்கு சாக்கு அதுக்கு வேற மீன் தொட்டி வாங்ளயா சார்க்கா அதா கொண்டு போய் தொட்டில ஊட்லான் பாத்த உட உடமாட்டேக்கிறாங்க அதா உடே உடலேல்ல பெரிய் தொட்டி வாங்ளால்ல அது வாங்கி தரமாட்டாரு இனி மீன் தொட்டி எல்லா வாங் தரமாட்ட அந்த மீன் பாவம் அதுக் திரும் பாவு எட வேணும்முல்ல
இருக்கு இருக்கு இனியு நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது போட்டாதா அதுக் பத்தாது இப்ப இருக்கற்து அதுக் ஓகே
சேரி சேரி இன்னியும் அது பெருசாகும்னா பெருசு பண்ணும்ல்ல போயிடும் சேரி அது சொல்லியிருக்கா தொட்டி போச்சுனா வேற தொட்டிய எல்லாம் வாங்கிதரமாட்ட அவ்ளோ பெருசாகலில்ல அதுவும் பெருசாயிருச்சா அப்ப எப்டி அது பத்தூம் தங்க வந் தோட்டி உ உம் அத அனத ஒரு அளவுக்கு பெருசானா
அதனால இது ஓகோன் இனி கொஞ்சம் பெருசனாலும் கொஞ்சம் சிரமம்
சேரி சேரிங்க அது நல்லா இரு சேரி அங்கதான் செத் செத் இப்பதான் கொஞ்சம் சாகறது கம்மியா உம் நேத்து மூடி ஒண்ணு செத்துருச்சு அது நீங்க குட்டி போடும் போது பார்த்து அப்படியே எடுத்து போட்டுருக்கணும் அது தனியா எடுத்து போட்டு அது எப்பக்கு உம் வேற மீன் வாங்கலையா எது இது வாங்கல வெய்ய கால ஒரு நாளுக்குள்ளையே செத்து போன சேரி மோட்டர் வாங்கி வக்க மோட்டர் வாங்க மோட்டார் வாங்கி வைக் சின்ன மோட்டர் வைக்கும் க்கி வெச்சா தொட்டுக்கு அளவா ஓஹோ அந்தளவுக்கு வெயில் அடிக்குதா ம் ஆ
அதனால செத்துப் போயிரு
சேரி சே ஓ சேர் சேர் இல்ல அம்மா தூங்கிருச் சு ஆமா அம்மாவுக்கு நேத்து பிரியாணி சாப் டே அஹ் ஒரு மாதி ஆய்ரு நா கொண்டு போய் குடுக்கல அவ்ங்களே கால் முன்னாடி வந்ததே இருந்தது நா வந்து எங்களுக்கு குடுக்ல நா இங்க பக்கத்துல அதல்லா எடுத்து வச்ட்டே அவங்களுக்லா குடுத்து ஆமா அது பிரியாணியா இல்லை உம் அது ஒரு சோறு கறி சோறு ராக ராக உங்கக்கா செஞ்சதுதா நானு என்னடா விசில்லா வந்துருச்சு என்ன பிரியாணி வாசமே வர்ல அப்டின் சொல்லி போய் இது என்னதுன் கேட் என்ன பிரியாணின்னா பிரியாணியா சாப்பாடு விசிலு வாசமே வர்லன் சொல்லி இதெல்லா ஓப்பன் பண்ணி சாப்டும் போது உம்முனு இருந்துச்சு அவ்ங்க வீட்டுக்காருக்கு தகுந்த மாதிரி இருந்தது நாலா ஒரே தடவ இத்துனுன் வச்சுட்டு வெ வெள்ளை சாப் கொஞ்ச வச்சு ரச ஊத்திக்கிட்டே காரமில்லயா காரமில்ல உப் உப்பில்ல மசாலு இல்ல வாசமே இல்ல அது பி அது எப்டி தெரியுமா இருக்கு ஆத்தங்கர எஸ் கரிசோற் ஆத்தங்கரைல ஒரு பிரியாணி போடுவாங்க தெரியுமா உம் உம் அப்டியே இருந்தது ரிசெண்டா உம் டூர் போயிட்டு போனம்ல உம் அப்ப அப்ப போகும்போது கூட நல்லா இருந்ச்சு அங்க அந்த பிரியாணி சூப்பரா இருந்ச்சு த ஒரு தறவ நா அங்க சாப்ட்டுருக்கே அப்ப வந்து அப்டிதா இருந்தது அத சாப் கொன்னு சொன்னே ஆஹ் அங்க சாப்டற மாதிரியே இருக்கு அப்டின் நா நெனச் ச்சிட்டே செஞ்சேனு வேற சொல்லியா செ நெறையாதா எல்லா உளிச்சாங்க வெங்காய இஞ்சிப் இஞ்சி பூண்டு பேஸ்டு வீட்ல அரைக் கல கட பேஸ்ட்டு
அதாப்பா அது ஒரு டேஸ்டியா ஆக்குது
அதனால அத வந்து அத சாப்ட்டு அம்மாக்கு கொலஸ் ட்ரால் ஒரு மாதிரி தலை சுத்துது அத சாப்ட்ற முன்னாடி நல்லாதா இருந்தது அத சாப்ட்டதுக்கு அப்பறந்தா வாந் படுத் தூங்கிருச்சி சாப்ட்டு படுத் தூங்கிருச்சி பிரியாணி மட்டன் கோலா உருண்டை மட்டன் சுக்கா ஆ நால்லா அத ஆ இங்க வேல செஞ்சே பெண்டு கழண்டு போய் டேக்கிங் ரெஸ்ட்டு மறுபடியு எங்கட்ட கேட்டுதா செய்யுதே ம் ஓக் அதுலயு காரமே இல்ல
ம்
நல்லாதா இருந்தது சாப்பிட்டு பேய் படுத்துட்டு படுத்துட்டு எந்திரிச்சு வந்ததுலிந்து அ ம் ஆ இத்தனைக் கு அதல்லா ஒவ்வொரு பீஸ் தா சாப்ட்டுச்சு அரால சேரல ம் உங்க வீட்ல எல்லா கறி முடிஞ்சுதா ம் உங்க வீட்ல எல்லா கறி முடிஞ்சுத் தா நானு நைட்டே எல்லாத்தயு முடிச் ச்சுட்டு இன்னக்கி ஃப்ரிட்ஜ டீப் க்ளீனிங் பண்ணி வெச்சுட்ட உங்களுக்கு வந்த இது குருபான் குடுத் தது அ ஃபுல்லா ஃபிரிட்ஜு ஃபுல்லா பெலட் டு தொறந்தாலே நான் வெஜ் ஸ்மெல்லு காலெல்லா யார்க்கோ குடுத்து டாவ கொழல் செஞ்சுட்டங்க அடுத்த நாள் செஞ்சாச்சு நொரையீரல் அதுக்கடுத்த நாள் செஞ்சுட்ட தல நம்ம வீட்டுக் கட் பண்ணிட் அச் அது அன்னக்கே அடுத்த நாளே அவுங்க கொழம்பு பிரட்டின மாரி சவரொட்டியு ஈரலுந்தா வந் து அந்தன்னைக்கே ஈரல் அந்தன்னைக்கே செய்யனுமாமா அதுனால அது கூட சவரொட்டி போட் டாங்க நெனைக்கிற தெரில ஈரல் அந்தன்னைக்கே செஞ்சாச் இல்ல அது தீந்துர்ச்சு அதுகப்பறோ போகல நம்ம நேச்சுரலா இருக்க ட்ரை ஹலோ அண்ணா சரி உம் உனக்கு முடிஞ்சுதா எனக்கு இருக்கு ஒன்பதாந்தேதி வர இருக்கு அதுக்கப்புறோ அங்கயே வாங்கிக்குவியா அதுக்கப்புறோமே சாப்பிட வேணா ஒரு மாசந்தா சரி சரி இரு கூப்பர்ற ம் உம் சேரி